ம் என்னக்கா பண்றிய
என்னதா வேல துணி மடிச்சுக்கிட்டு இருக்கே
கண்டனே கண்டனே
ரொம்ப கெளஞ்சு கெடக்கு
செரி சேரி சேரி சேரி சேரி உங்களுக்கு தெரியுமா டயனாக்கா வீட்டுக்காரரு எட்டா தேதி வர்றாரு
அடேங்கப்பா
அவர போட்டு பாடா படுத்துது
இன்னி ரொம்ப படுத்த போதே
நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னிச்சு இந்த மாதிரி எட்டாந்தேதி வர்ராரு கொஞ்சமாவது காசுல்லா கையில கொண்டுட்டு வரணுல ஊருக்கு வராருன்னா சொல்லியிருக்கே சேரி சேரி நா பாத்துக்றே அப்டிங்கறாரு ஒரு வருசத்துக்கு நா என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லா நகைக்கு கட்டிருச்சா இவர வச்சுக்கிட்டு நா என்ன பண்றது தெரியல அப்டின்னுச்சு அவரு அதெல்லா சேத்து வச்சிருப்பாருக்கா
இங்கதா மாச மாசோ போட்டு விட்றாகல நக
அப்டிதா அஞ்சிருங்க அப்டி அதுதா நம்ம நெனக்கிறோ ஆனா அவரு செம்ம வெவரோ தெரியுமா நம்ம கட்டுனதெல்லா சரியானா பேக்கு என்ன பண்ணாரு தெரியுமா அவர் போய் ரெண்டு வருஷோ ஆச்சு இதோட ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்னாவது வருஷ் போன ஒன்னாவது மாசத்துல இருந்தே அவரோட சம்பள த்துல இருந்து பத்தாயிர ரூவாய தனியா எடுத்து வச்சுக்கிட்டே இந்த பிள்ளைக்கு கொடுத்து அனுப்பிருந்துக்ராரு அது இந்த பிள்ளைக்கே தெரியல சரியா ஆனா அந்த பத்தாயிரத்து அவரு என்ன பண்ணிருக் கார்னா அங்கிருந்து ஃபாரின்ல இருந்து இங்க இருக்க நக கடைக்கு அந்த சிவா நகக்கட இருக்குல அதுல நகசீட்டு போட்டுட் வந்தாரு மாச மாசோ பத்தாயிரோ அதுக்கே தெரியாம டயானாவுக்கே தெரியாம
தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷபட்ருக்கு
கேளுங்க ஒரு வருஷோ கழிச்சு அதோட கல்யாண நாள் வந்துச்சுல அப்பதா சொன்னாரா ஒ பேர்ல நா ஒரு நகசீட்டு போட்டுட்டு வரே அத போயி் உனக்கு என்ன வேணுமோ நக செஞ்சுக்க அப்போ ஒரு வருஷோ கழிச்சுனா ஒரு லட்சத்தி இருவதாயிரோ சேத்துட்டாரு
ம் ம்
ஆ மாசோ மாசோ பத்தாயிரோ ஒரு லட்சத்தி இருவதாயிரோ சேத்து போய் ஒனக்கு நக செஞ்சு தன் சொன்னதால தான அந்த புள்ள ஆரோ செஞ்சுச்சு மேல போட்டு எவ்ளோ வெவரமா இருக்காருன்னு பாருங்க எங்க மச்சா ஆனா அவரையே இது கருச்சு கொட்டு தெர்யுமா
அதானே
நேத்து புடிச் திட்டி வுட்டே எங்க சென் இல்ல இ இதுக்கு என்னாக் கா இது ஒரு பண பைத்தியோ சரியா பண பேய் செரியா
அ
சொத்து சொத்து சொத்து சொத்துன்னு உசுரையே வுடு சொத்துலயு காசுலயு நக வாங்கணு எ
பொறணி பேசுமாங்க
பொறணியா கருமோ ஃபோன் பண்றப்பல்லா யாரைய்யாவ்து கொற சொல்லிக்கிட்டே பொறணி பேசிக்கிட்டே திரியுது
அதுக்தா அதுக்கு நேரமே கரெக்டாருக்கு
முந்தா நாளு ரொம்ப ஓவரா பேசிடுச்சுக்கா ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு ஆளுக்கு போன் அடிக்கலா பதினஞ்சு வாட்டியா போன் அடிக் இப்பாக தொட்டு தொண்ணூறுக்குலா எனைய ஃப்ரீயாவே விடலங்கிறேல்ல சொல்லப் போனா நா முந்தா நாள் தூங்காதுக்கு கார்ணே அதுதா
ம் ம்
நா மிஷின்ல தச்சுட்டுருந்தேல்ல நீங்க கூட அடுச்சு அப்பெல்லா நா அந்த செரிக்கா நா கூப்புட்றே அப்றமா ஒரு துணியாவது தச்சுக்றே சொன்னேனா அந்த அக்காவு கண்டனியஸா அடிச்சுகிட்டே இருக்கு கண்டனியஸா
ஏங்க நா அப்பறோ மறந்துருவே ஏமட்ட நைட்டிய தச்சுட்டியலா
இன்னு தக்கெலங்க சாரி
எனக்கு தச்சுட்டு எவளோன்னு சொல்லுங்க ஏ வீட் காரு பிச்சக்காரி மாரி தெரியுற நைட்டில்லன்னு சொல்லிட்டாருங்க நல்லாவே இல்லேங்க எல்லா நைட்டியுமே
ஒரு ரெண்டு மூணு நைட்டி எடுக்கலாம்ல நீங்க
எங்கேயோ எடுக்கற நெலமைல இருக்கோ நைட்டிய வேற இல்லாமலா இருக்கன்னு கே க்கறா
ஐயப்பாவோல ஏங்க எங்கிட்ட ஒரு ரெண்டு நைட்டி இருக்குதுங்க அத நா யூஸ் பண்ணவே இல்ல சரியா ஒரு தடவ என்னமோ போட் டே அதோட அது எனக்கு டைட்டா இருக்கற மாரி இருக்குன்னு அத யூஸ் பண்ணவே இல்ல அத நீங்க போட்றீங்களா
ஏ எக்ஸல் எடுத்துட்டியலா
அது எக்ஸல் என்ன எடுத்தேன்னு தெரியல எதனால அப்டி வந்து இது பண்ணுச்சுன்னு தெர்ல அது நா எடுக்கல சித்தி குடுத்து வுட்டது
செர் செர் செரி
அதே மாரி இப்ப நீங்க மாசமா இருக்கீயல
ம்
இப்ப வந்து இந்தந்த தந்த ஜிப்பு வச்ச நைட்டி இந்த மாதிரி இருக்குது ரெண்டு சித்தி குடுத்து வுட்டது அது தரே போட்டுக்குறீங்களா என்ன நா போடவே இல்லை கொடுத்து உட்ட படிக்கே இருக்கு அது என்ன மாதிரி கிளாத் தெரியுமா நம்ம காட்டன் கிளாத் கெடையாது
ஒரு காமெடி சொல்றே நீதே வெயிட்டு் குறைச்சுக்குறீங்கல்ல
ஆமா அகே இதெல்லா ரொம்ப ஓவரு அ ஆ ஆ
ஏ அது அது பேரு என்ன அது இல்ல அம்ளின் அம்ளின் அவங்க அம்மா பத்திரமா வச்சுக்கப்பா எல்லாமே உனக்கு யூஸ் ஆச் சின்ன பிள்ள மாரி நீ காட்டணு அப்டின்னு சொல்
ஆமா எல்லாத்தையு பத்திரமா வச்சிருக்கே
அது மாதிரி தேவைப்பட்ற போதுங்க
ரொம்ப பண்றீங்க எனக்கு ஆசதே இல்லங்க எனக்கு என்ன இப்ப சந்தேகன்னா இப்பெல்லா நறைய நா வந்து வெயிட் லாச பத் தியே யோசிக்கிறே சரி கூகுள்லயு வெயிட் லாச பத்தியே சேர்ச் பண்றே சேட் ஜி பி டி எல்லாத்துலயுமே
அது உங்களுக்கு ஆர்வோ வந்துருச்சு
அது எனக்கு வந்து என்னால வந்து என்ன ஏத்துக்க முடியலன்னாக்கா இப்ப எனக்கு வந்து நான் வந்து எனக்கு நா அதா சொல்றல்ல எனக்கு வந்து வெயிட் கொஞ்சோ குறைஞ்சிருக்கே ஆனா என்னண்ணா எப்டி குறைஞ்சிருக்கே எத வச்சு சொல்றேன்னா எனக்கு அந்த கை தெரியல அது நான் என்ன செக் பண்ணவே இல்ல சரியா நா மொதல்ல எழுவத்தி ரெண்டு இருந்தே
இங்க போய் செக் பண்ணுங்க பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ தா இருந்தது மலர்ட்ட மலர்ட்ட
வெயிட் செக் பண்ணுறதுக்கா
ஆமா இங்கனக்குள்ள அதான இருக்கு
ஆ அதா
நமக்கு தேவைன்னா சும்மா இதுக்குன்னு போக சொல்லல நா கடை கிடைகளுக்கு போகம் போது தேவைன்னா சும்மா போயிட்டு வரலாம்னு சொல்றே
இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றதமே அப்டின்னு யோசிக்கே இதுக்கு மட்டு போனா எது நெனைச்
ஹாஸ்பிட்டல்ல போம் போது தானே பண்ண முடியு
இல்லங்க வேற ஏதாவது தேவைக்கு போம்போது பண்ணா பரவாயில்ல சும்மா இது வெயிட்டுக்கான்னு போய் பாத்தோம்னா
இப்பதக்கே உங்களுக்கு தெரியுன்னு நெனச்சா அப்டி கடைக்கு போவல்ல காய் வாங்க போவியல்ல
ஆ ஆ ஆ நம்மளோட ஒரு பிசாசு நம்மளோட ஒரு பிசாசு சேர்ந்துச்சில்ல ஹெர்பல் லைஃப்ல
ஆமா
ஏ தங்கச்சி தொங்கச்சி அதெல்லா எதுக்கு வெயிட் மிஷின் வாங்குச்சுன்னே
ஆமாங்களே சொந்த மிஷின்ல வாங்குச்சு
சும்மா வச்சிருக்குது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க்குறாங்க அந்த மிஷின
ஐய்யய்யோ அதுக்கெல்லா தேவயே இல்ல
தேவ இனிமே தேவயே இல்ல இன்மே ஏறி நின்னுச்சுன்னா மிஷினே உடஞ்சு போயிடு
பாதி ரெட்டுக்கு கேளுங்க நம்ம ரெண்டு பேரும் செக் பண்ணிக்கிருவோ
ஆமா வரும்போது கொண்டு வர சொல்லுவோ
காமவுண்டுக்கு ஒரு விலைய போட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க பத்துருவான்னு சொல்லி ஒரு விற்பனையை போட்டுருவோ
போடட்டு போடட்டு ம்
ஏங்க எல்லா இதுலயு இப்ப காசு பாக் குறதுலதானங்க எல்லா இருக்கு அவதாங்க வெவரமா பொழைக்குதுக
நா அத செக் பண்ணி பாத்துட்ருந்தேங்க கூகுள்ல இதுலல்லா செக் பண்ணி பாத்துட்ருந்தே இப்ப எனக்கு என்னாச் சின்னா எனக்கு வந்து என்ன எதுல இருந்து நா சொல்றே நா வெயிட்டு கொறஞ்சிருக்கோ அப்டின்னு கொஞ்சோ எனக்கு இந்த கையில உள்ள கையி இதெல்லா கொஞ்சோ வந்து கொறஞ்சிருக்கு து லூசா இருக்கு இப்ப சட்ட இதெல்லா கொஞ்சோ முதுகு சைடு இந்த மாரி உள்ள அந்த இதெல்லா கொஞ்சோ கொறைஞ்சிருக்கு சதையெல்லா அது வந்து நார்மலா பாத்தாலே தெரியிது கண்ணாடில இப்ப எனக்கு என்ன பிரச்சனன்னா ஏ வயிறு கொறைய மாட்டேங்கிது
அது வந்து அவள சீக்கரோ கொறையாது
அது எப்ப கொறையு அதுதா எனக்கு இப்ப பிரச்சனை எனக்கு அது இப்ப இதுலா கொறஞ்சதுனால இது எனக்கு அசிங்கமா தெரியிது
உங்க அண்ணி வீட்டுக்கார் மாரி இந்த இவுக இருக்காகல்ல பொன்னியக்கா அவுகல்லா வயிறு கொறையணுங்கறக்காகவே மாடிப்படி ஏறி ஏறி எறங்கிட்டே இருப்பாக சும்மா ஏறி எறங்குவாக தெரியுமா இந்த பொன்னிக்கு வேலையே இருக்காது சிரிச்சிக்கிட்டே என்னத்தனாளு பண்ணு அப்டின்னு எங்க அத்த சொல்லுவாக சும்மா ஏறி எறங்குவாக அந்த மத்தியான டயத்துல யாருமே காமவுன்டுல இருக்க மாட்டாக
ஓ
நீங்க இங்க இல்லங்கறனால நா சொல்றே
ம்
இப்டில்லா பண்ணுவாக அவுக ரொம்ப காமெடி பண்ணுவாகலே காமவுண்டுல எல்லாருங் வராதுன்ற மாரி சொல்லுவாக நம்ம வெய்ட்டு கொறைக்கணுல்லம்மா அதனாலதாம்மா எல்லாத்துக்கு ஏறி எறங் ஒரு குப்ப சாதாரண குப்ப
ம்
வந்து எறங்கி வச்சிட்டு அத எடுக்கறக்காகவே வந் து எடுத்துபுட்டு போயிட்டு திரும்ப திரும்ப ஒரே ஒரு நாள் சொன்னாக எனக்கு வச்சிட்டேன்னு தெரியு இருந்தாலு நம்ம வைக்கலங்கிற எண்ணத்துல வந்தாத ஒரு படி எறங்க முடியுன்னு வந்தேம்மா
அடப்பாவிகளா செம்ம போங்க மோட்டிவேஷன் அவுகள் ட்டதா நம்ம போய் கேக்கணுமா
அந்த அக்கா மாரி வராது என்னயல்லா கேட்டா சூப்பரா ஒடம்பு கொறையு இப்ப வந் தாகலே பாக்கலையா நீங்க எப்டி வெயிட்டு கொறைஞ்சிருந்தாக தெரியுமா ஆனா அவுக வந்து அவுக வந்து ஆ அவுக வந்து இவர்ல பாதி கீதாக்கா வீட்டுக்கார்ல பாதி ஆர்வ பட்டுட்டாகன்னா விடவே மாட்டாக ஆர்வோ அதே ஆர்வோ வேணு
எனக்கு இப்ப என்னன்னா எனக்கு ஒடம்பு எல்லா சைடு எனக்கு சதை இல்லாம முன்னாடி மட்டு அசிங் கமா இருக்க மாரி இருக்கு இப்ப சுடிதார்ல்லா போட்டா
அதானே பிரச்சனை
அதா எல்லா பக்கமு குண்டா இருந்தா பரவாயில்ல வயிறு மட்டு இருந்துச்சுன்னா
விசயோ தெரியுமா கீதா அக்காவுக்கு
ம்
அவங்க ஒரு இந்த பிரில்லு வச்சு போடுவாங்க நான் சுடித்தாரு பாத்திருக்கிலா நடுவுல பிரில்லு சேரி
ஆமா
அப்ப இல்லல்லாம் அப்டியே வயிறு தனியா தெரியும் அந்த அக்காவுக்கு
ஆமா அப்டித்தான் தெரியும் அவங்களுக்கு
அதையே சொல்லி காட்டிட்டே வந்து வந்து கேட்டே இருப்பாக ஏண்டி ரொம்ப அசிங்கமா இருக்கா வெளியில போ
என்னிட்டயும் இத தான் கேட்ப்பா ஆ
நறைய கேட்பாக நா இல்லக்கா இல்லக்கா இந்த இதோட மாடல் அப்டிதாக்கா இருக்கும் சாலை இறக் கி போடுங்க ஒன்னும் தெரியாது அப்டிதான் சொல்லி சொல்லி விட்டு மோட்டிவேஷன் பண்றது அப்டியா சொல்ற அப்டி
நாங்க
கொஞ்சம் குறைஞ்சிருச்சிதேன் பார்த்தேன்
ம் அவங்க வேலை செய்றாங்க அலையுறாங்க குறையுது நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்டி கொறையும்
அதேம்
வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணனுங்க முடில என்னால
பண்ணுங்கங்கிறேன்
வயிற பாக்கும்போது கஷ்டமா இருக்குது
நீங்க ஏ கவலப்படுறீங்க தொணைக்கி பிரிட்டிக்காவ கூப்டுக்கங்க
அப்பாடியோ நா கூப்புரேன் நிமிஷமே அது பாஞ்சு ஒடியாந்துரும் வாங்கத்தே போவோம்னு அது அசைய மாட்டேங்கிது உட்காந்த எடத்துலருந்து அந்த ஒயி்ட்னர என்னைய எந்திரிச்சு எடுத்து தர சொல்லுது நேத்து டியூசன்ல
அவ்ளோதே அப்ப சேரி அப்ப எந்திரிச்சு எதா வேல கீலய பாருங்க என் வீட்டு கார் வந்துருவாரு நா போய் ஒழ வக்கிறேன் மணியாய்டுச்சு
நானும் தா என்ன சாதம் வைக்கணும் முட்டைக்கோஸ் கூட்டு வைக்கணும்
சேரி சமையல் வேலைய பாருங்க அப்புற மேல் பேசுறேன் ம் சேரிக்கா பாருங்க
சேரி பாருங்க
ம்